வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்ளா?
நீங்க எப்டி இருக்கீங்க?
நல்லா இருக்கே தோ ழி நல்லா இருக்கே
சாப்ட்டீங்ளா
ஆ, சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டீங்ளா?
இன்னு இனிமேதா தோழி சாப்புட்ணு சமைச்சில்லா வச்சுட்டே ஆனா இனிமேதா சாப்புட்ணு
ஓ சரிங்க தோழி, சரிங்க என்ன சமைச்சீங்க இன்னிக்கி
இன்னைக்கி பாத்தீங்க அப்டின்னா சாதம் வச்சே
சரிங்க தோழி
ஆ, அதுக்கப்பறோ சாம்பாரு, பொடலங்கா பொரியல் இதெல்லா பண்ணே தோழி,
சரிங்க தோழி, இன்னைக்கு நானு பொடலங்கா கூட்டுதா செஞ்சே
ம்
அப்பறோ சாதம், ஆ, ரசம் பொடலங்கா கூட்டு, முருங்கை கீரை பொரியல் தோழி
ஓ ஓகே தோழி, ஓகே தோழி உங்க வாய்ஸ் சா கேட்டோன நா ஆல்ரெ டி எனக்கு பேசுன மாதிரி தோணுது
பேசிருக்கே தோழி, சமீபத்துல கூட ஆ சில நிகழ்வுகள் ஏன் நடந்துதுன்னு தெரிலனு நம்ம கலந்தாலோசிச்சோ இல்ல
ஓகே தோழி, ஓகே தோழி, ம் ஓகே தோழி அப்பறோ எப்டி போகுது சாய் பா பா ஆ, விசேஷம் எல்லா
நல்லா போகுது தோழி, வியாழக்கிழம மட்டுந்தா நம்ம அன்னதானம் பண்றது அ, மீதி நாட் கள் வந்து பூஜை சாதாரண பூஜை வந்து எப்பவு போல போகும் தோழி,
ஓ, ஓகே தோழி, ஓகே தோழி, ஆ இந்த இந்த வாரம் பூஜைகள்லா எப்டி இருந்துச்சு ஆ நெறயா பேருக்கு நீங்க அன்னதானம் பண்ணுவீங்கனு சொல்லிருந்தீங்க இந்த வாட்டி அதெல்லா சிறப்பா முடிஞ்சுதா
ஆ, போன வாரம் முடிஞ்சுது தோழி, இந்த வாரம் இன்று திங்ககிழம தான வியாழக்கிழம வந்து ஆ பண்ணலானு இருக்கோ, இந்த வாரம் வந்து ஒரு சிறப்பு பூஜை வந்து ஒருத்தங்க கேட்ருக்காங்க ஆ அவங்களுக் நம்ம பிராத்தனை வைத்து குடுத்துருந்தோ அவருடைய கணவருக்கு உடல் நலம் முடியாம ஆப்ரேஷன் பண்ணாங்க
ம்
பிராத்தனை நிறைவேறி அவரு நல்லபடியா வீட்டுக்கு வந்து குணமாய் வந்துட்டாங்க அவுங்க தொடர் தொடர்ந்து நலமோடு வாழ்வதற்காக இந்த வாரம் பிரார்த்தனை வந்து செய்யலான் சொல்லிட்டு இருக்கோம் தோழி
உம் நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பேசுவோம் ஏதாவது புது தலைப்புகள் பேசலாமா
தோழி நிச்சயமா
ஹும் ஓகே தோழி கரண்ட தண்ணி இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது தண்ணி எவ்ள சேமிக்கலாம் கரண்ட எப்பல்லாம் சேமிக்கலாம் அதை பத்தி உங்களுக்கு அதை தெரிஞ்ச ஐடியாஸ் எனக்கு சொல்லுங்க நான ஃபாலோ பண்றேன்
கண்டிப்பா தோழி கண்டிப்பா ஆஹ் மின்சாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா
உம்
உம்
சொல்லுங்க தோழி
ஹம்
கேட்கிறதா தோழி
தோழி மின்சாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் தோழி
ம் ஓகே தோழி நான் வந்துட்டு தொடர்ந்து பேச சரி நீங்க பாருங்க அஹ் மின்சாரத்தை பொறுத்தவரையு எப்பவுமே நம்ம கொஞ்ச பார்த்து பயன்படுத்தணு எதுனால அப்படின்னா ஒரு அளவுக்கு மேல பயன்படுத்தணு அப்படின்னா ஆஹ் நமக்கு கரண்ட் பில்லோட லிஸ்ட் வந்துட்டு கொஞ்ச நமக்கு ஜாஸ்தி பிரீயா போற மாதிரி இருக்கும் அதனால எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் பில் வந்துட்டு நமக்கு கம்மியா வர்ற மாதிரி நம மின்சாரம் பயன்படுத்தணும் அதே நேர த்துல தண்ணி வந்துட்டு நம்ம பயன்படுத்துறோ இல்லையா
நிச்சயமா தோழி
அதுவும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச கம்மியாவே பயன்படுத்தணும்னா அதாவது ஆஹ் சிக்கனம்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரொம்ப கஞ்சத்தனமு அளவுக்கு நம்ம போயிடக் கூடாது சிக்கனம்ங்கிற அளவுக்கு ப பயன்படுத்தணுன் நான் நினைக்கிறேன்
கண்டிப்பா தோழி நம்ம தேவை க்கு ஏற்ற அளவு மட்டு தண்ணீர் பயன்படுத்திக்கணு மின்சாரம் வந்து பாத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்தாத அறைகள்ல வந்து விளக்குகள் அல்லது மின் விசிறி வந்து ஹ உடனடியா நம்ம வந்து வந்து அணைச்சிடணு அப்ப நம்மளுக்கு மின்சார பயன்பாடு இது வந்து நிச்சியமா வந்து குறையு என்னோட வீடுகள்ல நா வந்து அதுதா தோழி நா வந்திட்டு என்னுடைய கணவருக்கும் மகனையு வந்து பின்பற்ற சொல்லுவே ஆ மத் ற்ற சமயங்கள்ல பாத் த்திங்னா அப்டின்னா இப்போ ஒரு நாலு அறைகள்லயுமே நம்ம ஆ விளக்கு மின்- மின்சாரம்- மின்விசிறி எல்லாமே பயன்படுத்தனுன் கெடையாது குடும்ப உறுப்பினர்கள் ஒ-ஒர் து ஒன்று அல்லது இரண்டு அறைகள்ல மட்டூ இருந்துட்டோ அப்டீன்னா நமக்கு மின்சாரம் வந்து கண்டிப்பா ஆ குறைவாதா நம்ம பயன்படுத்துவோ. அதுக்கான காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா மின்சாரத்தையு தண்ணீருங்கிற மாதிரியான இயற்கை ஆ பொருள்கள வந்து நம்ம அளவா பயன்படுத்தி நல்ல வித் தமா பாத்துகாத்துக்கிட்டாதா வருங்கால சந்ததியினருக் கூ அது வந்து விலை குடுத்து வாங்க முடிய வாங்க வேண்டிய அவல நிலை வந்து நிச்சயமா வராது தோழி இப்ப நம்ம மரங்கள் அல்லா நல்லபடியாப் பாதுகாத்திருந்தம்னா நிச்சயமா இன்னைக்கு வந்து குரோனா காலகட்டத்தில ல நம்ம ஆக்சிஜன வந்து வில குடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை நிச்சியமா வந்திருக்காது அன்னைக் கி வந்து எல்லாமே நம்ம விலை குடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது ஏன்னா இயற்கைக்கு மாறுபட்டு எல்லா மரங்களையு அழிச்சு அது கட்டடங்களா மாத்திட்டோம் அலை பேசிக்காக நெறையா செல்ஃபோன் டவர் எல்லா வந்தனால பறவைகள் விலங்குகள் எல்லா பாதிக்கப்பட்டு கடைசில இயற்கையின் சீற்றத்தால நம்முளுமே வந்து அம் ஆக்சிஜன் வந்து விலை குடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இங்க எல்லாம் வந்து தண்ணீர் வந்து மாதத்துக்கு ஒரு முறை ஐநூறு ரூபாய் செலவு பண்ணி லாரித் தண்ணி வாங்க வேண்டிய சூ சூழ்நிலை இப்பவே இங்க வந்துருச்சு தோழி ஆ எங்களுடைய நகர்ப்புற எட் டெங்கள்லெல்லா அதனால தண்ணீர் வந்து முட் முடிஞ்ச வரைக்கி பாதுகாப்பா நம்ம பயன்படுத்திக்கிட்டோ அப்பிடின்னா பிற்கால சந்ததியினர் வந்து ஆ நிச்சயமா மகிழ்ச்சியா இருப்பாங்க தோழி தொடர்ந்து பேசுங்க
ஆ ஓகே தோழி அது மட் டூ இல்லாம அ தண்ணில இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப எங்க சைடு என்னென்ன தே எப்டி தண்ணியோட டைமிங் அப்டின் பாத்தீங்கன்னா குடித்தண்ணிய பொறுத்த வரையூ காலைல நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு- ஏழு மணிக்கு வந்துரூ ஒரு அர மண் நேரோ விடுவாங்க ஏழு டு ஏழ்ர விடுவாங்க அதே மாதிரி சாய்ங்கால பாத்தீங்க அப்டின்னா ஒரு அஞ்சு மணிக்கு தண்ணி வந்துரூ அஞ்சு ட்டூ அஞ்சர அதே நீங்க வந்துட்டு காலைல ஒர் டூ ஒன்னவர் உங்ளுக்கு ஏழு டூ எட்டு வரயூ தண்ணி வந்துருச்சின்னா சாய்ங்காலோ தண்ணி வராது அந்த மாதிரி அதனால இப்பல்லா என்ன பண்றாங்க அப்பிடின்னா ஈக்குவலாவே இருக் கட்டூ ஏன்னா காலைல சில பேர் தண்ணி பிடிக்க முடியாம இருந்திச்சு அப் அப்டின்னா அ நைட்ல அவங்க புடிச்சுக்குவாங்க இல்லையா அதனால பாத்தீங்க அப்டின்னா அ நைட்டு புடிச்சக்கலா அப்டீ சொல்லிட்டு அந்த மாதிரி ஐ மீன் நை ட்டு கெடயாது சாய்ங்காலோ அந்த மாதிரி இப்ப விட்டிட் இருக்காங்க அது வந்திட்டு எங்குளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆ எதுனால அப்பிடீன்னா இப்ப நம்ம காலைல புடிக்கல அப்டி ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டோ பண்ணிட்டோ அப்டின்னா சாய்ங்காலோ வந்து நம்ம புடிச்சிக்கலா தோழி அது வந்திட்டு எங்ளுக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதுக்கப்றோ ம் நார்மல் குடிக்கிற தண்ணி இந்த டைமிங் தான் தோழி வருது நீங்க ஆனா காசு குடுத்து வாங்குறீங்களோ
இங்க வந்து பத்து நாட்களுக்கு ஒரு முறைதா வந்து தண்ணீர் விடுவாங்க தோழி அஹ் இரண்டு பைப் வந்து இருக்கு ஒண்ணு கீழ் கீழ் வீட்டுக்கு இன்னொன்னு வந்து மாடி வீட்டுக்கு ரெண்டும் தனித்தனியாதான் குடுத்துருக்காங்க எனா வாடகை க்கி யாராவது வந்தாங்க அப்டின்னா தண்ணி குறைபாடு ஏற்பட கூடாது அவங்கவுங்க தண்ணிய அவங்கவுங்க பாதுகாத்துக்கு பாதுகாப்பா அளவா பயன்படுத்திக்கிட்டா அஹ் மேற்கொண்டு சிக் க்கல்கள் வராது அப்டிங்கிறதுக்காக ஆஹ் இரண்டு இது போட்டது ஒரு மணி நேரம்தா விடுவாங்க அது இரண்டு தொட்டிகளுக்கு சம்மா பிரிஞ்சு விடும் தோழி ஆஹ் ஒரு வீடு மட்டும்தா இருக்கு அப்டிங்கிற பட்சத்தில் அந்த தண்ணி வந்து ஓரளவு சமாளிச்சுக்லா இல்ல இரண்டு குடித் தங்கள் இருக்குறோம் அப்டிங்கிற பட்சத்துல வந்து நிச்சயமா மாதம் நானூறு அல்லது நானூத்தம்பது ஐநூறு நம்ம எவ்ளோ ஆஹ் அளவு வந்து தண்ணீர் வாங்குறோமோ அது பொறுத்து அதனுடைய விலை வந்து மாறுபடும் தோழி
ஓ ஓகே தோழி தெஎங்க நமக்குலா இந்த சைட்லா பாத்திங்க அப்டின்னா அந்த கார்பரேஷன்ல இருந்து வாங்குவாங்க இல்லையா அது மாதிரி பில்லு தான் அது வருஷத்துக்கு ஒன் டைமே என்னமோ கட்டுவாங்கன்னு நெனைக்
ஆஹ் அது வந்து அம்மாப்பா கட்டுவாங்க தோழ் இ நீங்க சொல்றது நீர் வடி தண்ணீர் வரி அதுவு கட்டுவாங்க கட்டுனாலுமே தண்ணீர் பிரச்சனை வந்து இருக்கதான் செய்து தோழி நெறய வீடுகள்ல வந்து பாத் த்திங்கன்னா பூமிக்கடியில அந்த தண்ணீர் இது வந்து போட்டுக்குறாங்க ஆஹ் நம்ம வீட் ட்ல வந்து போடல ஏனா சில சமயங்கள்லா அந்த போர் போட்டோம் அப்டின்னா தண்ணீர் வரு சில வீடுகளுக்கு வந் து வராது ஆஹ் சோ அதற்காக நம்ம செய்யக்கூடிய செலவுகளு வந்து அதிகப்படியா இருக்கறனால வராம போயிட்டா என்ன பண்றது அப்டிங்கற ஒரு பயத்துல வந்து போடாம விட்டுட்டாங்க இப்ப அதுக்கு பது ஒ நம்ம தண்ணீர் வெலக்கி வாங்குற மாதிரிதா வந்து இருக்கு தோழி
அது னால ஒன்னும் பிரச்சன இல்ல தோழி தண்ணி அப்படியாவது கிடைக்குதே வெலை குடுத்து வாங்குனாலுமே சில இடத்துல தண்ணி கெடைக்காது அந்த மாரி இருக்குறதுக்கு சேரி ஏதோ ஒருது குடுக்குறாங்க அதையாவது வாங்க்கலாமே அப்டிங்கற வரையு ஒர் கெதா தோழி ஆனா இதுக்காகவே நம்ம கொஞ்சப் வாரத்துக்கு ஒரு முறைன்னா நம்ம கொஞ்சொ பாத்துதா பயன்படுத்தணு தேவையான அளவு தண்ணியே நம்ம வாங்கி வீட்டுக்கு வச்ட்டாலு கொஞ்ஜொ அதிகமாலா பயன்படுத்துணோனா முடிஞ்சுட் பொயிருமோ அதுனால கொஞ்சம் பாத்து தான் பண்ணணு அப்டிதானே
ஆமா தோழி நிச் யமா வாரத்துக்கு ஒரு ரெ ஒரு ஒரு தடவை அல்லது இரண்டு தடவை மட்டுந்தான் துணி வந்து தொவைப்போ அ மூன்று நபரு தா அதனால மூன்று நாட்களுக்கு ஒரு தடவ வந்து துணி தொவைக்கறது ஆ பாத்திரங் போது அந்த நம்ம தண்ணீர் குழாய வந்து ஆ நடுத்தர அளவுக்கு தா வச்சுக்கணு தண்ணீர் வந்து வீண் பண்ணிட கூடாது ஆ அதுக்கப்பறோ நம்ம வந்து தண்ணீர் சுத்திகரிப்பு ப ஆ எந்திர வந்து பயன்படுத்துவோம்ல தோழி அந்த சுத்திரிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த நீர கூட நம்ம வாசல் தெளிக்கறதுக்கு அப்டி இல்லைன்னா செடிகளுக்கு தண்ணீர் ஊத் பத்தறதுக்கு ஆ ஆ அந்த மாதிரி வந் து நம்ம அத பயன்படுத்திக்கணு ஒரு சொட்டு தண்ணிய கூட வெளில வீணா வந்து விட முடியாத ஒரு சூழ்நிலைதா இருக்கு தோழி ஏன்னா தண்ணீர் சுத்திகரிப்பு எந்திர நம்ம பயன்படுத்தும் போது அதுல ஒரு குடம் தண்ணி நிரம்புறதுக்கு மூணு குடம் தண்ணி வந்து வெளியேறும் தோழி
ஒ அப்டியா தோழி இத பத்தி நம்ம தொடர்ந்து அடுத் பேசுவோ தோழி நன்றி தோழி
நன்றி தோழி